ஆ எப்டி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்க சிஸ்டர் கால் ஹேங் ஆயிடுச்சு முன்ன ஜீ ஜீரோ ஆமா ஜீரோ செகண்ட்ஸுன்னு வந்துச்சுங்க உங்க நம்பர் வந்து என் எனக்கு பாத்தீங்கன்னா அதுதா பேச முடிலங்க ஆ ஓ ஓகே ஓகே சார் சரி சரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஆ நல்லா இருக்கேங்க சிஸ்
எதோ ஒடம்பு சரியில்ல அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஊர்ல யாருக்கோ
ஆமா ஆமாங்க சிஸ்டர் என் என்னுடைய தா கொஞ்சோ ரிலேட்டிவ்ங்க அவருக்கு தா ஒடம்பு சர்லைங்க த கொஞ்சோ
என்னாச்சு எந்த ஆஸ்ப்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனிங்க
நங்க இங்க ப்ரைவேட்ல தா பாத்தோ சிஸ்டரு எங்க ஊர்லயே ப்ரைவேட்ல பாத்தோ ஆ செலவு பண்ணதுதா அதிகமாயி போச்சு ஒண்ணுமே ரிசல்ட் எதுவு வர்லிங்க அப்டியேதா இருக்காங்க ம் நெறையா செலவாயிடிச்சு நானு சொன்னே வேணா எ நெறையா நம்ப கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கார்லங்க அங்க போய் பாருங்கன்னா அவுங்க என்னவோ அதுலதா வந்து ப்ரேவேட்லா தா நல்லா ட்ரீட்மெண்டற மாரி பண்றாங்க அவுங்க ஆக்சுவலா அவுங்க சிஸ்டர் கேக்குதுங்ளா
ஹலோ ஆ ஆம் ஆ ஆம் ஆ ஆ அதா சிஸ்டர் ஆ ப்ரைவேட்ல தா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு போதுங்க அவுங்களுக்கு நெறையா செலவு
ஆ ஆமா இந்தப்ப ஐசியு மட்டுமே தானே டுவெண்
ஆமா ஆமா ஐசியு ஆமா ஆமா அதேதா போதுங்க சிஸ்டர் இதே கா கவுர்மெண்ட்ல நெ டியே எங்கள சுத்தி நெறைய கவுர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்கு அங்க போலான்னா அவுங்க கேக்கவே மாட் ட்றாங்க இல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்காது இங்கேயே பாத்துக்குறே இங்கேயே செஞ்சுக்கிறேன்ட்டாங்கலா தவர ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லிங்க அப்டி அப்டியேதா இருக்குறாங்க ஒன்னு டெவலப் ஆன மாரி தெர்லிங்க அது
மத்தவங்களு அப்டிதா அவுங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களே இதே மாரிதா பிரைவேட் இதுல கூட்டிட்டு போய் சேத்து விட்டுருந்தாங்க ஒரு நாள் இவ போறப்பே கேட்டுறாங்க ஐ சி யூல விக்கிறதா இருந்தா இருவத்தஞ்சுல இருக்கு நாப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இப்டி இருக்கு நீங்க எது சூஸ் பண்ணிக்கீரிங்கன்றாங்க பிளட் டெஸ்ட் இதுக்கெல்லா பாத்தீங்கன்னா பத்தாயிரோ கொறஞ்சபட்சோ உஹம் குறைஞ்சபட்ச வந்துட்டு அவங்க ஒரு ஏழு எட்டு நாள் தா இருந்தாங்க பா ஏன்னா நாலுலெட்ச ரூபா ஆறுலெட்ச ரூபா செலவு பண்ணிட்டாங்க செலவு பண்ணி அவுங்க என்ன பண்றாங்கன்னா பிரவேட்ல அடுத்த இது என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுதா சொல்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்கறாங்க பண்ணிட்டா அவரு வீட்டுக்கு ஆ வீட்டுக்கு கூட்டிட் வந்தாங்க ஒரு ரெண்டு நாள்ல என்ன பண்ணிட்டாங்க அவரு இறந்துட்டாரு அய்
உம் அய்யய்யோ ஆ ரொம்ப இதுதாங்க பாருங்க செலவு பண்ணியு ஒரு உயிர் தா பாருங்க தேவ இல்லாம
சொன்னாங்கானா நாலஞ்சு லெட்சரூபா செலவு து பண்ணதுக்கு அப்றோ சொல்றாங்க இல்ல நீங்க கூட்டிட்டு போயிருங்க இங்க வச்சிருக்கிறது ஒன்னு ப காசு செலவுதா அப்டிடாங்
உம் அதுக் மொதல்லையே சொல்லிருந்தாங்கன்னா அவுங்கசெலவாது கொரஞ்சிருக்கு
அவுங்க கூட்டிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் தா இருந்தாரு அவரு என்ன பண்ணிட்டாரு எறந்துட்டாரு காசு கா அவுங்க காசு போனாலு பரவால்ல உயிருக் த்துன போது அப்டின்னுதானே நனச்சு பண்றாங்க ஆனா செல ஆஸ் ப்பட்டல்லா என்ன பண்ணுது காசு மட்டு பாக்குது பாத்துட்டு எவ்வளவு கறக்க முடியு கறந்துட்டு
ஆமா ஆமா சிஸ்டர் பிரவேட்ல இருக்குற ஹாஸ்பிட்டல் எதுவுமே வந்து வந்து அவுங்க பாத்தீங்கன்ன ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்ய மாட்டாங்க கண்டிப்பா ஹண்டர்ட் பர்சன் செய்ய மாட்டாங்க அவுங்க செலவு போட் பெரிய செலவா போட்டு பெரிய காச எடுக்கறவங்க அவுங்க பெரிய லெவல்ல கட்டி பெரிய லெவல்ல எடுக்குறவங்க பிறகு கவெர்மெண்ட்ல கவர்மெண்ட்ல எல்லாமே இருக்குங்சிஸ்டரெ இப்ப பிரைவேட்டவிட இன்னு இப்பல்லா பாத்தீங்ன்னா மெடிசன் வந்து பாத்தீங்ன்னா கவர்மெண்ட்ல எல்லாமே சாதார்ணா சிடி செ சிடி ஸ்கேன் எல்லா பாத்தீங்கனா கவர்மெண்ட்ல்லா தா ஃபிரீ இதுல போனீங்ன்னா பாத்தீங்கனா அதுக்கு ரெண்டாயிரோ மூணாயிரோ நாலாயிரோனு சொல்லிட்டு அதது ஒரு அமொண்ட் போட்டு வசூல் பண்றாங்க நம்ம ஆளுங்களு போய் அங்கதா கட்டுறாங்க
ஆமா ம்மா சொல்றாங்க இருக்கறவங்க போறீங்க இல்லாதவ புல்லாப்ப கவர்மெண்ட்ல தானே முன்னாடியெல்லா வந்து எப்டின்னா மகப்பெரு பிரைவேட் ஆஸ்பட்டல்தா இவர்திங் என்ன பண்ணிட்டாங்க போனாலே என்னதுன்னு சி செக்சன் தா அப்டின்னு ஆக்கிட்டாங்க
உம் ஆ
பட்டி பாருங்க எங்க ஊரு டிஸ்ட்ரிக்லயெல்லா கவர்மெண்ட் அது வந்து மேக்சிமம் கிரோ ஹாஸ்பிடல் பேர் பெற்றதே எதுக்குனா மகப்பேருக்குதா ஆ எப்டிப்பட்டவங்களா இருந்தாலுமே நார்மல் டெலிவெரி இதா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப முடிலைனா சீரியஸா இருக்கறவங்களுக்கு தா என்ன பண்றாங்க சிசேரியன் பண்ணுவாங்க அந்த இதே என்ன
காசையு குடுத்து அவுங்களுக்கு நம்ம சிசரின் பன்னொன்னு போயிட்டு அவுங்ககிட்ட பாருங்க
அந்த சிசரியன் கும்பல் வந்து அதிகமா வரவே இல்லாம போயிருச்சு எல்லாமே சுயபிரெச்சவோ
உம் நம்ம பயந்தருவோ சிஸ்டர் வேற வழியில்ல அவங்க என்ன பண்னிறாங்க கொழந்த வந்து இப்டி இருக்கு கொழந்த சுத்திட்டு நது நச்சு கொடி சுத்திட்டுருக்கு கொழந்த வந்து மோஷன் போயிட் சீ அப்டி இப்டின்னு சொன்னோனே நாம்ப பயந்தர்றோ வேற வழியே இல்ல எப்டியோ ஒண்ணு எனக்கு கொழந்த உயிரோட வேணு அது நீங்க பண்ரிங்கன்னு சொல்லிட் நம்ம பண்ண வச்சர்றோ நாமளு ஆனா வந்து ஆக்சுலா பாத்தீங்ன்னா அந்த கொழந்த நார்மலா ஆவ்ரதுகூ வாய்ப் புருக்கலா வெளில வந்த நார்மலா ஆகிருக்கலா நம் அந்த நேரத்துல அவங்க சொல்ற இதுல பயந்து நம் ரொம்ப இந்த மாரி முடிவெடுத்து பண்ணிர்வாங்க பண்ணிருவோ நம்ம என்ன பண்றதுங்க எம் எம் பையன்லா பாத்தீங்ன்னா சாதார்ணம் இப்ப இப்ப கவர்மெண்ட்ல தா பொறந்துட்டாங்க எம்பைய அதிசயமான அதிசய பெறவி எ பைய எந்த எந்த செலவு வெக்கல அப்பாம்மாக்கு செலவே வெக்க கல திடீர்னுு போனோ திடீர்னு வழி வந்துது திடீர்னு பாத்தீங்ன்னா நார்மல் நார்மல் ஆய்ட்டாங்க மாரி எப்படியு கண்டிப்பா எல்லா ஏதோ ஒரு சில கொழந்தைங்க ஒரு ஒரு சில இதுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் மேபீ எல்லாமே வந்து நார்மல் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க என்ன பண்றது நார்மல் பண்ணா காஸ் கம்மி சிசரின் பண்ணா காசு அதிகோ ம் எ அதுவு நம்மளு பாத்தீங்ன்னா அதுக்கு ஒரு காரணமாயிர்றோ ஏன்னா எனக்கு வந்து வலி இல்லாம வலி இல்லாம எனக்கு இருக்கணு வலி வலி இப்ப வலிப்ப பாத்தீங்கன்னா வழியே வரா மாதரி இன்ஜெக்ஷன் வந்துச்சுங்க சார் வழியே வராது அ நார்மலே ஆனாலு அதுக்கு வழி இருக்கு பாருங்க இப்படில்லா வந்து அ மெடிக்கல வந்து இப்டியல்லா இது பண்றாங்க பாருங்க
அதாங்க இப்ப நா நா போய் பாத்த ஹாஸ்பிட்டல் மேக்சிமம் ஒரு ஹாஸ்பல் தாங்க எனக்கு ரெண்டு கொழந்தையுமே சுயப்பிரசவந்தா நார்மல் டெலிவரி தா அவ அந்த சிஸ்டர் வந்து எப்படின்னா சிஸ்டர் என் பண்ணவே பண்ணல நார்மல் டெலிவரி தானா மல் டெலிவரிக்கு ஃபேமஸ் ஆனவங்க அவங்க சொல்ல போனா வலி வந்தாதா ஒனக்கு டெலிவரி அன்னாடம் மூணுமண்நேர அஞ்சு மண்நேர நடைய எத்தனை மண் நேரம்னாலு நடா வழி வந்த உனக்கு பிரசவம்ன்ருவாங்க ரொம்ப கிரிட்டிக்கலவங்களுக்கு மட்டுந்தா என்ன பண்ணுவா சீசரியன் பண்ணுவாங்க சிலதெல்லா என்ன பண்றாங்க இந்த வலிய தாங்க முடியல என்னால முடியல அப்டி இப்டி சொல்லா ஆ இந்த ஊத்திய போ டெலிவரி ஆககிட்டு ஒரு மாச ரெஸ்ட் எடுக்கற மாதிரி இருத்துக்கறாங்க
ம் எனக் கா அல்மண்டாஸ் பாத்தீங்கன்னாவே வைத்த போட்டு நடப்பாங்க அந்த டெலிவரிக்கு வந்தங்க பாத்தீன்னா பிரவேட்ல நீ பா முடியாது கவர்மெண்ட்ல புல்லா நடக்க வச்சிருவாங்க
திட்டுவா கவுவர்மெண்ட் திட்டுவாங்க நர்ஸுங்கல்லா பத் த்தீங்கன்னா எப்படி பேச தெரியுமா அவங்களுக்காகவே என்ன பண்ணிருங்க இவங்க நார்மல் வரணும்னு நெனைப்பாங்க சில பேர் இருந்தா தெரியு இன்னொன்னு என்ன தெரியுமாங்க நல்ல நேர பாத்தினா பண்ணுவா சிசரிய பண்ணுவாங்க அங்க டாக்டர் வந்து ஒரு நோட்டு புக் வச்சுக்குவாங்க ஓ இந்த பேஷண்டட் புத கெழமை பத்து டு பன்னெண்டு அ அன்னைக்கு நல்ல நேர அமாவாசை இருக்க கூடாது அஷ்டமி நவமி இருக்க கூடாது இதெல்லாம் பா அதுதா இன்னொரு பாட்டிங்கலா ஸ் சொல்லுவாங்க ஒரு பழமொழியில் கடவுள் போட்ட முடிச்சு எப்ப அவுக்கணுமோ அப்பதா அவுக்கணு நம் நம்மளே என்னா பண்ணக்கூடாது அவஙகக் கூடாது அப்டின்னு சொ
ஆமா இப்ப அப்படித்தா பண்றாங்க ந ஜாதக இந்த டைம்ல சொந்தா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திறாங்க
ஆடியில பொறந்தா ஆபத்து சித்திரையில பொறந்தா ஆபத்துன்னு ஒண்ணு அத ஒண்ணு சொல்லிருவாங்கங்க க
ஆமாமாங்க
ல பொறந்துச்சா அதே வந்து இப்ப கொழந்த டியே இல்லாதவங்கல்லா எவ்வளவு காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஐ வி எப் வந்துருக்கு
ம் ம் இருக்கறவங்ளுக்கு அது அரும தெரியாது இல்லாதவங்ளுக்குதா அந்த அரும தெரியு கொழந்தையோட அரும பைய
போய் நறைய பாத்துருக்கே எனக்கு ரெண்டு இதுமே நாளா வழி வந்துதாங்க போயி நார்மல் தா எனக் கலா
ம்
பொண்ணு வந்து பெரிய பொண்ணு வந்து சித்திரை மாசந்தா பொறந்தா ஆனா வந்து எல்லா சொல்வாங்க சித்திரைல பொறக்க கூடாதுன் சொல்லிட்டு ஆனா சித்திரைல பொறக்கற கொழந்த அவ் ளோ ஒரு ஷார்ப் மைண்டா இருப்பாங்க சூரியனோட ஆ திக்கம் அதிகமா இருக்குங்க அந்த கொழந்தைக்கு அப்ப வந்து சித்திரையில வந் நறையா பேரு வந்து சித்திரையில தா பொறந்திருப்பாங்க அவுங்களுக்கு நறையா லீடர்ஸ் குங்க நறைய இந்த சயின்டி பாத்திங்னா சித்திர மாசந்தா ஏப்ரல் அப்டிதான நா எ துக்குமே பயப்படுல எனக்கு தேவ வந்து நல்ல உடல் ஊன இல்லாம எந்த ஒரு உடல் பாதிப்பு இல்லாம இருந்தா போது கொழந்த மத்தப படி சித்திரைல பொறக்குது ஆடில பொறக்குது அமாவாசைல பொறக்குதுன் நா வேண்டல என் என்னா கொழந்த நம்முளுக்கு குடுத்துருக்கா கு நல்லபடியா பொறந்தா போது அப்டிதா நா வேண்டுன ஒடனே எனக் க் வந்து கொழந்த பொறக்கற ந்த பெரியவுங்கலா எனய என்ன பண்ணிட்டாங்கனா ஐயோ சித்திரையில பொறக்குது யார அடிவாங்க போதோ யார சாகடிக்க போது அப்டியெல்லா சொன்னாங்கங்க அது அந்த என்னா தெரியு இவிங்க சாவறதுக்கு அந்த சிசு மேல பழிய தூக்கி போட்ற கூடாதே கடவுளே அப் டின் தா வேண்டிகிட்டே இருந்தே நாலா
ம் எம்பாப்பாவு பாத்திங்கனா அ ஆமா ஆமாங்க ப்ப எம்பாப்பாவு அம்மாவாசைல சொல்வாங் அம்மாவாசைல பொறந்தா அம்மாவாசைல பொறந்தான் வாங்க ஆனா இன்னைக்கு அவதா எல்லாத்துலயு வந்து பாத்திங்னா னா ரொம்ப போல்டா இருப்பா எல்லாத்தையு ச சாதாரணமா ஹேண்டில் பண்ணுவா அந்தளவுக்கு டேலண்
ஆனா எங்க பாப்பா பொறந்துங்க நாங்க வந்து ஒரு தனி குடித்தனந்தா போனோ ஆனா எங்க பாப்பா பொறந்து நாங்க வாங்காத ஜாமானே இல்ல எங்க வீடே ரொம்பிருச்சு அவ்ளோ ஒரு ராசி இன்னு ஃபீல் பண்ணுவாங்க எங்க சைடு எல்லாமே இந்த கொழந்த சித்திர மாச பொறந்துச்சுன் ஆனா இவ கையிலிருந்து எடுத்து என்னா குடுத் தாலு அது சக்சஸ் ஆயிருங்க அது ஒண்ணு நல்ல படிப்பா ப்ரிலியன்ட்டு ஒன்னு சொல்லியெல்லா குடு க்கவே வேணா கிளாஸ் ரூம்ல மட்டுந்தாங்க பண்ணுவா வீட்ல வந்து புக்கெல்லா எடுத்து படிக்க மாட்டா இன்னமும் டாப்பராதா இருக்கா அவ்ளோ ப்ரில்லியன்ட்டா இருக்கா செஸ்க் கூட்டிட்டு போவே செஸ்லயு பாத்திங்னா செய்யறவ பத்து வயுசுதா ஆகுது ஆனா அதுக்கு எங்க குடும்பத்துல யாருக்குமே செஸ் இல்ல ஆனா அவ இல்லங்க ஏ ஹே நாலேஜ் ஒரு ஒரு கொழந்தைக்கு ஒரு நாலேஜ் இருக்குங்க அத வந்து யாரு ஐடென்டிஃபை பண்ணணு த்தவங்கதா ஏனா இப்ப எனக்கு செஸ்ஸு தெரியாது எங்க வீட்டுக்காருக்கு செஸ்ஸு தெரியாது ஆனா இவுளுக்கு வந் இருந்தத நா கண்டுபுடிச்சே கண்டுபுடிச்சி அவள வந்து மே ட்ச்கல்லா கூட்டிட்டு போயி வாரத் துல மாச ஒரு நாலு மேச்சு சண்டே சண்டே கூட்டிட்டு போயி அவள்ட்ட இல்ல உள்ளத நா வெளியில கொண்டு வந்திருக்கே ஆனா வெளையாட் றது அதுதா போராடறது அதுதா நா வந்து ஊக்கவிப்பு மட்டுந்தா
செரி சிஸ்டர் நா கூப்புற பாத்துட்டு நா ஓகே ஓகே ஆ